ஹலோ ஆ நண்பா என்னாச்சு ஏதோ சொல்லிட்டுருந்தீங்க
என்னத்த சொல்ல அந்த மாரி கதைய பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மாரி ஊர்ல நடக்கற கதைய
ஆமா இப்ப என்னதான் ஆச்சு ஃப்ரோ அவரு ட்ரைனிங் பண்ணாங்களா இல்லையா அவரு
அவரு திடீர்னு வீடு இடியுது திடீர்னு வந்துட்டு வீடு பறக்குது என்னன்னு பாத்தா பயிற்சி செஞ்சிட்டு இருக்கு அந்த காக்கா அந்த ஒரு வீடியோ பாத்து
ஆமா நண்பா இப்ப இடையில கூட ஒரு ஊர்ல நி நிலநடுக்கலாம் வந்திருக்கு
உம் உம்
பாத்தா பாத்தீங்கன்னா இவளோ டிரெயனிங்னால தா அவ்ளோ பிரச்சன நடந்திருக்கு இது வந்து நம்மலோட அரசு என்ன பண்ணி இருக்குன்னா நீங்க ஒண்ணும் புடுங்க வேண்டாம் நீங்க ட்ரைனிங்லாம் பண்ண வேண்டாம் நாங்க அத பாத்துக்குறோம்னு சொல்லிருக்காங்க அப்போதான் நம்ம பிளாக் பெல்ட் நண்பர் வந்து நீங்க உங்களுக்கு தெரியாது இது வந்து புராண கதை இது வந்து இவரால மட் டும் தா முடியும்னு சொல்லி அவர மாற தட்டி சொல்லிருக்காரு இவரால மட்டும்தான்ட முடியும் அப்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவரு
என்னோட பரம்பரையும் வந்துட்டு மாவீர் பரம்பரையும் ஒன்னு சேந்து உருவாக்கண ஒரு கலவை இதாண்டா அந்த பூமிக்கு யூஸ் சுத்திட்டு இருக்கு புக்கு கடைக்குள்ள அதை யாரும் சும்மா சீண்டி பாக்காதிங்க டக்குனு சீந்து நேருன எல்லாம் செ திருவீங்க அப்டின்ட்டு இருக்காய்ங்க
அப்போ வந்துதா நம்ம வவ்வால் மனிதர் வந்து எறங்கிட்டாறாமா மலைலந்து எறங்கி சொல்லிருக்காரு என்ன நீங்க எவ்ளோலா சித்திரவத பண்ணீங்க ரெண்டு வர்ஷோ என்ன கூடாரத்துக்குள்ள வச்சு என்ன கோமாளி ஆக்கிட்டீங்க
அது மட்டும் இல்ல ஏ கடைக்குட்டி கழுத்துலே மிதிச்சிட்டிங்க மிதிச்சு அப்பாவிய கொன்னு
ஆமா அப்றோ ஆமாங்க அவர் வந்து ஒரு அதிகாரி பெரிய அரசு அதிகாரி கிட்ட போய் நின்றுக்காரு நின்னுட்டு நீ தானே என்ன புடிச்ச இப்ப பதில் சொல்றா இதுக்குன் சொல்லிருக்காரு அப்போ அவர் சொல்லிருக்காரு இல்லங்க நா உங்கள புடிக்க மட்டு தா செஞ்சே ஆனா உங்களோட கட உங்களோட காக்கா குட்டி கழுத்துல மிதுச்சு கொன்னது வந்து நாங்கில்ல அது வந்து உங்களோட முன்னோர்கள்ல சேர்ந்த ஒருத்தரு அப்டினப்போ எங்களோட முன்னோர்கள் யாருமே இப்ப உயிரோட இல்லயேன் அவரு கதறிருக்காரு இல்ல ஒருத்தருமட் இருக்காரு ஒரு குடும்போ மட்டு இருக்கு அப்டின்னப்போ யாரு அப்டின்னப்போ அவுரு தா இந்த பிளாக் பெல்ட் அப்டின்ருக்காரு அப்போ அவரு ஷாக் காய்டாறாமா இன்னடா அவே உயிரோடு இருக்றதா வாய்ப்பே இல்லியே அவர நானே கண்ணால பாத்தேனே அவே இங்கிர்ந்து போனது அப்டின் நெனச்சுருக்காரு அப்றோ தா பாத்தீங்னா அந்த வீடியோ லீக்கு எடைல இவுரு கழுத்துல கழுத்துல மிச்சு கொன்ன வீடியோ வந்து வவ்வால் மனிதர் பாத்துட்டாரு இது என்ன நடக்க போதுன் தெரில எல்லா ஆவலாருக்காங்க
மிகப் பெரிய ஒரு சிவில் வாரே நடக்கு போது நடக்க போது
ஒரு பெரிய போரே நடக்க போது வவ்வால் மனிதரு புடித்தமான கடைக்குட்டியே அந்த குட்டி தா
ம் அதையு போய் நசிக்கிட்டாரு ம்
அத நசிக்கிட்டாரு இப்ப கூட என்ன சொல்றாங்னா அவர் ரெண்டு பேரு சந்திச்சிருக்காங்க சந்திச்சப்ப சொல்லிருக்காறாமா நா வந்து தெரியா தனமா ஓடும்போது அது எடைல வந்துட்டா நா கவனிக்கல அவே கைய கால நீட்டிருந்தா கூட கைல மிதிச்சிருப்பே
ம்
தேவயில்லாம கழுத்து கொண்டு வந்து நீடிட்டா பேசுறேன் சொல்லி அதனால கழுத்துலே மிச்ட்டே கழுத்துல மிச்ட்டே இருந்தாலு அவுனுக்கு உயிர்ருக்கு ஆனா நா எந்து ச்சு அவேன் வாயோட வாய் வச்சு ஊதிலா பாத்டே பாத்தா கொறவழி நசுங்கி செத்துட்டா
ம் ஊதுனா வந்து அந்த ஓட்ட க கழுத்துலருக்க ஓட்ட வழிலி காத்துருந்தவர இதயத்துகுள்ள காத்து போல அப்டின்றானா
ஆ ஆமா அதுவே ஓட்டயாய்டுச்சாமா நண்பா மிச்ச மிதில
ம் உம்
இப்ப வந்து பாத்தீங்னா அவர் சொல்லிருக்காரு வவ்வால் மனிதர் நீ கொன்னவ வந்து சாதாரணமா ஆள் கெடயாது அவனுக்கு ஒரு பையருக்கா அவனுக்கு மட்டு இது தெரிஞ்சுதுனா நீ இருங்கி இருக்கவே மாட்டே அப்டின் சொன்னிருக்காரு அப்போ அவர் சொல்லிருக்காரு அவனுக்கு மட்டுதா பையருக்கானா எனக்கு ஒரு பையருக்கான்டா அவெ வந்தானா நீ காலிடா அப்டின் இவுங்க ரெண்டு பேரு மாத்தி மாத்தி அவ தன்னோட பையே மகன்களை பத்தி பேசிட்ருந்துருக்காங்க
ம் எ மகே வந்தா நீ காலி எ மகே வந்தா அவே காலி அப்டி இப்டின் பேசிட்ருந்திருக்காய்ங்க
இப்ப எவ மகனு வரல எவ மகனு எவனுக்கு தெரியாது ஒர்த்தே பாத்தீங்க னா என்னிய உக்காந்துட்டு நண்பா கேம் வெளாட வாங்கன் சொல்லி மெசேஜ் பண்ணிட்ருக்கா
ம்
அவனுக்கு அங்க என்ன நடக்குதுனே தெரிய மாட்டிக்கிது சீரியஸே இல்லாம இருக்கானுங்க ஒரு
ஆமா
ஆ அதனாலதா இப்ப காக்கா மட்டுதா பாவோ அநியாயமா செத்துருச்சு
ஆமா ஒரு காக்கா செத்துருச்சு இன்னொரு காக்கா பயிற்சி கூடத்துலருக்கு இன்னொரு பிளக் பெல்ட்டோட மகே வந்துட்டு உதாசனமாருக்கு அப்பல என்ன நடக்குனே தெரியாம
ஆமா
அப்படின்ருக்கா நீங் ஏதோ நடத்துங்கடா சண்டே போடுங்கடா நா பாக்குறே அப்படின்ற நிலமைல இருக்கார்
அ இப்ப வந்து இப்ப காக்கா உப்பொ பக்கொ ஃபுட்பால் மனிதனுக்கும் பிளாக் பெல்டக்கு தான் சண்டை ஆமா அது அதுக்கு வந்து குட்டி கிக்கெட்ல்லா வந்து பாத்தீங்கன்னா அரசே வந்து கொடுக்குது பாக்கக்கு வாங்கடா அப்டின்ட்டு ஸ்டேடியம்ல ஃபைய்ட்டு யாரு
பரவால்ல அரசு வந்துட்டு எவ்வளோ நல்லா யோசிக்கிறாங்க ஒரு இன்னஸ்
ஆமா சம்பாதிக்கலா நெனச்ட்டு அவனுங்க யோசிக்கிறானு அபால் முனிகள் வந்து சொல்லியிருக்காரு நா வந்து என்னோட முழு சத் கத்தி கூட பயபடுத்த தேவல்ல நா ஊதுனாலே நீ செத்துருவ அபபடின்னு அவர்கிட்ட பிளாக் பெல்ட் கிட்ட அப்புறோ தா பார் தெரியுது அவரு வந்து ஒரு புராண காலத்துலருந்து அசீரா அப்டின்னு அவுரு தா பாத்தீங்கன்னா காற்று அசிராவமா பிளக் பெல்ட் வீரர் அவரால காட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமாமா நிலம், நீர், காற்று ஆமா அவங்களபா பாரம்பரில பாத்தீங்கன்னா வம்சாவளியில நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அது கண்ட்ரோல் பண்றவரு இவரு ஆமா இவருதா வந்து காற்று கண்ட்ரோல் பண்ணுவாரு இவரோட மகன் வந்து நெருப்ப கண்ட்ரோல் பண்றவரு
ம்
அது அவருக்கு தெரில
கடைசி ம் கடைசி காற்றை வளை ப்பவன் அப்படின் போட்டுருந்திருக்காங்க போல உம்
இப்ப உனுக்கு வவ்வால் மனிதனுக்கு சண்ட அப்படினு
ம் என்ன நடக்க போதுன்னு தெரில இந்த உலகோ என்ன ஆவ போகுதுன்னு முடியில
ஆமா இந்த வவ்வால் மனிதர் வந்து சும்மாருக்காம இப்ப வேற வாய் வேறு வுட்ருட்டாரு நோ நீ ஊதுனாலே செத்துருவன்னு அவர் வந்து ஊதிருக்காரு உஃப்ன்னு ஊதும் போது அந்த காத்தே வளைைச்சு அவருர்கிட்டே ரிட்டன் பண் அனுச்சுட்டுராமா
ஓ ம் இப்ப புரியுது புரியுது புரி
ஆமா இதனாலதா அவரு ஸ்பெஷலிஸ்ட்ல்ல
உம் பாத்து ஏதோ சண்ட ஓட்டு உலகத்த கொஞ்சோ மிச்சோ வச்சா நம்ம உயிர் வாழ்ந்துக்கலா இல்லா ட்டி எவ்ளோ அழிஞ்சுச்சன்னா நாம எங்க போறது
அவரு சும்மால்லாம வவ்வால் மனிதரு வந்து என்னடா இந்த காத் த்துக்கு நீ ஒண்ணு அசைய மாட்டிக்கிற இர்ரா நா காத்தாடிய எடுத்துட்டு வரன் சொல்ட்டு போய் விண்டு மில்ல புடிங்கிட்டு வந்ட்டாராமா அவ மொட்ட மாடில இருந்தத புடிங்கிட்டு வந்துட்டு வெ ச்சி இப்டி வச்சுட்டு வாய வச்சு உஃப்புன்னு ஊதிருக்காரு சுத்து முல்ல விண்டுமில்லு சு த்தும்மா காத்து வந்துருக்கு அந்த காத்தயும் இவர் வந்து ரொட்டேட் பண்ணி இந்தாட வச்சு கடானு சொல்லி கொடு திருப்பி அமுச்சிட்டாரு வளச்சு
அந்த வளச்சா வளைய திருப்பி அமைச்சதுல ஒரு ரெக்க பிஞ்சு பறந்து அவரோட முதுவுலே பட்றுச்சு டம்மு
ரக்க பிஞ்சு கீழ விழுந்துருச்சாமா அந்த ரக்க வந்து இப்ப திருப்பி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரோ ஆகு அதுக்குள்ளயு எங்க சண்டைய முடிக்கணு இவரு வந்து சும்மா இருக்காம நம்ம விண்டு மில் நம்ம சீகாலாம் பண்ணிருக்கரு வீட்டல இருந்து வரும் போது பிளைடு எடுட்டு வராம பிட்சா பிளை எடுத் வராமா பப்ஸ் எடுத் வந்திருக்காரு வெங்காய பப்சு அவர் என்ன நெனச்சிட்டாரு வீட்ல சொல்லிருக்காரு தன்னோட மகன் கிட்ட மகனே அங்க இருக்க ரெண்டு பவுச்சல ரெண்டு பையில ஒரு பையில வந்து பிளேடு இருக்கு அத எடுத்துட்டு வா அப்டின்னு அந்த பைய வந்து வந்து ஃபோன் மும்புறமா கேம் வெளாண்டு கிட்டு என்ன பண்ணிட்டா பப்சு இருக்குல பைய எடுத்துட்டு வந்து இவரு கையில கொடுத்துட்டா இவரு அங்க வந்துட்டு இருடா அப்டின்னு சொல்லி போட்டு பையிலேந்து எடுத்து உஷு உஷு ன்றுக்காரு பப்ஸு லா பறக்குது பிளேடு பறக்கு பாத்தா ஒப்பால் மணி தா அத சாப்ட்டு ஹீல் ஆயிட்டாரு
அய்ய யப்பா
இப்ப அவருக்கு ரக்க முளைச்சிருச்சு என்ன பண்ண போறாறுன்னு தெரில
தெரில பாவத்த ம்
இப்ப அவரு வந்து அவரோட மகன தா அவர் திட்டிட்டு இருக்காரு உன்னால தாண்டா
இப்டி ஒரு சூழ்நிலை ல பிளடு எடுத்து வைச்சே பப்ஸ் போய் எடுத்து வச்சுடயேடா
செருப்பு வீசிருக்காரு
ம்
ஏன்னா வந்து அவருக்கு தெரியலியாமா பிளைடு பப் சோ ஒரே ஷேப்ல கூர்மையா இருந்துருக்கு அவரு போட்ட பப்ஸ் அந்த மாறி இருக்குமே நண்பா கூர்மையா இருக்குமா பிளேடு மாறி
சேர் சேர் சேர் இது அந்த மாவீரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு
மாவீரன் வந்து இப்ப புக்கு கடையில வெயிட்டு தூக்கிட்டு இருக்காரு ச் அவர் வந்து வெயிட்டு தூக்கி இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு
எல்லாரு ஒரு பக்கோ பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க
இப்ப வந்து ரெண்டு பேத்துல ஒரு மல சாஞ்சிடுச்சுன்னா இவர் வந்துருவாரு
ம்
இவர் சொல்லிருக்காரு நா வந்து வந்தேன்னா நீங்கல்லா எவனு இருக்க மாட்டீங்க ஆமா ஏக் தோ தீன் அப்டி சொல்லி இவரு எண்ணிட்டு இருக்காரு உட்காந்துட்டு
ம் அதா தும்முன தும்ளையே கடையெல்லா சுக்குன்னூரகி போச்சுல அவர்ல்லா சண்ட காலத்துல வந்துச்சுனா அவளதா ஒண்ணுமே பண்ண முடியாது
இவர் சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா ஆள் ஏரியில ஐயா கில்லி அதெல்லா எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்டி சொல்லிருக்காரு
ஆ அதா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன்ல அந்த மாவீரர் வந்துட்டு என்ன செல்லிருக்காரு ஆள் ஏரியாலயு கில்லினனே ஒவ்வொரு ஏரியால இருக்கிற ஒவ்வொரு ஆ தனித்துவமான மாவீரர்ட்ட வந்துட்டு பயிற்சி எடுத்துட்டு இவர் சிறந்த மாவிரரா மாறி தர அதனாலதா வந்துட்டு அந்த ஆள் ஏரியாலும் ஐயா கில்லி அப்டின்னு சொல்லியிருக்கரு அவரு எல்லா ஏரியாவுக்கு போய் போயி ஒரு வீட்டயா தட்டி உங்க வீட்டுல ஏதாவது மாஸ்டர் இருக்காங்களா அப்டின்னு கேட்டு அவர்கிட்ட பயிற்சி செஞ்சிருக்காங்க அந்த பயிற்சிய இவரு கத் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு தா வந்துட்டு பெரிய மாவீரர் ஆகி இன்னும்மா அப்டியே பயங்கரமா தும்முனா கடையே தெரிக்கிற அளவுக்கு ஒரு பவர் கிடைச்சிட்டு
ஆமா நண்பா அவர் ஒடம்புலேந்து வரது எல்லா வேர்வ இல்லியாம்பா அவர் உடம்புல வேர்வைக் பதிலா ரத்தம் வருதாம்பா நண்பா
ஓ
அதுதா இப்ப என்ன சொல்றாங்னா இவரு வந்து மனுஷுனா இல்ல மனுஷன விட பெரிய யாருமே பாக்காத மாரி ஒரு ஆளா மாறிட்ருக்காரு இவுரு உழைக்கிறாரு நோட்டு புட்டுலா நோட்டு புக்கு பென்சில்லா தூக்கி ஒடைக்குபோது வேர்வ வர்லியாம ரத்த வருதாமா
ம் அந்த ரத்த வந்துட்டு எப்டினா ரொம்ப கொதிக்கும் நிலமைல ரொம்ப பயங்கரமா ஆக்ரோசமா இருக்கா
கொதிக்கிதாமா தொட்டாலே அப்டி கையிலா சுடுதாமா அந்த மாரி ஒரு எரிமலையா மாறிட்ருக்காரு அவுரு அது எப்ப வெடிக்குனு தெரியில எரிமல வெடிச்சுதுனா எல்லா காலியாய்ருவானுங்க
ஆமா வவ்வால் குஞ்சுலா பறந்து பேய்ரு
ஆமா வவ்வால் எலா பறஞ் செதறிரு வவ்வாலு வந்து அதுதா பயப்புடுது
ம்
இந்த இமயமலைக்கி போனது போன எதுக்காகனா ரொம்ப கூலிங்காக இருக்குது சூடா இருக்கற்னால கூல இருக்கதா போனே அந்த க அந்த பணியில இவ வந்து பாத்தீங்னா வெடிக்க போறா
ம் ம்
அப்டின் நெனச்டுர்கே
சாதார் நாள் கெடையாது வெடிச்சா அப்டியே பாதிவளோ அழிஞ்சிரு அப்டின் பேசிட்ருந்திருக்காங்க என்னதா பண்ண போறாய்ங்கன் தெரியில
இவரோட அண்ண வேர சொல்லியிருக்காரு இவரோட நம்ம மாவிரரோட தலைவர் வந்து சொல்லி வித்தாரே போஸ்டர் அடி அண்ண ரெடி அப்டினு
ம்
அப்பறோ இவுரு என்ன சொல்லிருக்காரு மா வீரரே நா ரெடிதா வரவா அப்டிஞ் சொல்லி கேட்ருக்காரு அப்பால் மணிதி
சேர் சேர் நண்பா என்னன் பாருங்க வவ்வால் நண்பர பத்தி அப்பற பேசுவோ
இது சேர் நண்பா
ம்